ஹலோ ஆஹ் ஆஹ் கேக்குது வணக்கம் வணக்கம்
வணக்கோங்க
ஆஹ் நான் நல்லாதா இருக்கேன் தோழர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க
ஆஹ் ஆஹ் ஆமா இன்னைக்கு எதாச்சு ஒரு தலைப்பு வச்சிருக்கீங்களா நான் ஒரு திருவிழாக்களை பத்தி பேசலாம்னு அப்டினு சொல்லிட்டு விழாக்களா இருக்கட்டும் விலாக்கலாகட்டீம் உங்களுக்கு அதுவே ஓகேவா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப திருவிழாக்கள் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பாக்ரம்லையா கிராம புரங்கள்ள பாறுங்களே இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாக்கலா இருக்கட்டும் இல்ல சிறு அந்த கோயில் திருவிழாக்களாகட்டும் அதெல்லாம் எவ்ளோ ஒரு அனுபவத்த கொடுத்துச்சு நமக்கு ஒரு மகிழ்சிய கொடுத்துச்ச அப்படின்னு சொல்லாம் பொதுவாக கிராமங்கள்னு சொல்லக் கூடாது எல்லா இடங்களையும் திருவிழாக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதங்கள் குறிப்பா ஆடி மாதங்கள இருக்கட்டும் இந்த சித்திரை சித்திரை திருவிழாக்கள் இருக்கட்டும் இந்த மதுரை சித்திரை திருவிழா கூட அவ்வளவு பிரபலமான ஒன்று சொல்லலாம் அதே போல கிராமங்களயும்சேரி அதுவும் அழகான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த திருவிலாக்கள என்ன நிகழ்ச்சிகள் நடைபெறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோங்ச்சிகோய திருவிழானாவே கடைகள் தான் அந்த திருவிழா கடைகள் அவ்வளவு அழகா இருக்கும் குறிப்பா நம்ம சின்ன வயசா இருக்கல்ல அஹ திருவிழா கடையில போறது அவ்வளவு ஆர்வமா இருக்கும் ஏன்னா அங்க கிடைக்க கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு புடிச்ச மாரிதான் இருக்கும் இப்பப்ப சின்ன குழந்தைங்க போனோம் அப்படின்னா நமக்கு பலூன்ல இருந்து அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அதே போல அந்த பெரியவர்கள் எடுத்துச்சாங்களே அவங்களுக்கு வந்து எதுக்கு வீட்டு தேவையான பொருட்கள் சாமான்கள்ள ஆகட்டும் அதுவும் அங்க இருக்கும் பெண்களுக்கு தேவையான அந்த வளையல்கள் எல்லாம் இருக்கும் அதுல்லாம் அங்க கூட இருக்க இருக்க வாய்புருக்கு அதேப்போல ஆண்களுக்கு தேவைைய இப்படி எல்லா விதமும் அந்த பொருக்களும் எங்க வாங்கலாம் அப்படின்னா திருவிழா கடைகள்ல நமக்கு கிடைக்கும் அங்க போய் வாங்குறதே நமக்கு ஒரு இத மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் அதே போல அங்க அந்த திருவிழாவுக்கு போயிட்டு அங்க எல்லாமே கொண்டுட்டு சுவாமினி எல்லாம் இது பண்ணிட்டு அஹ் அந்த மஞள்சதண்ணி ஊத்துவாங்க பாங்களா அது ஒரு ஒரு விஷயம் அப்படின் சொல்லலாம் ஆஹ் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல அது வந்து ஒரு சில நேரம் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் நண்பரே ஆஹ் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நண்பரே நான் ரெண்டு நாள் கண்டிப்பா அ ஆ வந்து அதனால ரொம்ப விசேஷமா நடக்கு இப்ப வந்து டவல் எடுத்துக்கிட்டோ நா நாங்க
பி பூசுத்தி அத எடுத்துட்டு போவோ மாவெளக்கு போடுவோ சாமிக்கி ஆ நறைய பேர் நற் றைய வேண்டுதல் வச்சிருப்பாங்க அம்மனுக்கு கண்ணு செஞ்சு தருவாங்க ஆ இந்த மாரி கால் கொலுசு செஞ்சு குடுப்பாங்க நீங்க சொன்ன மாரி அதிகமா கா கடைகள் இருக்கூ நம்முளுக்கு ஆ நம்ப பாத்துட்டே இருந்தாலுமே செரி ஆனா அன்னிக் கு அங்க வாங்குறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதாருக்
கண்டிப்பா கண்டிப்பா
பசங்க வந்து ஆ அந்த பொம்ம வேணூ இந்த பொம்ம வேணூனும்போது நம்மளுக்கு அதிகமான ரேட்டாருந்தாலுமே செரி ஐயோ அவ இவங்ட்ட ரெண் இந்த ரெண்டு நாள்ல மட்டுந்தானே அவுங்ளுக்கு வியாபாரோ நடக்குது செரி போகட்டூ ஆ அந்த மாரி அ எப் ப தூரத்துலந்து வந்து கட போட்றாங்க அவுங்க சொல்ற விலக்கே நம்ம குடுத்துட்லா அப்டினூ தோணூ நம்முளுக்கு ஆ இ அது எப்படி தெரிஞ்சுன்னு வராங்கன் கூட தெரியாதுங்க ஆனா அந்த நேரத்துல வந்து ஆ வந்துர்றாங்க
ம்
வருஷத்ல ஒரே டேட்டா இருந்தா எல்லாருக்கூ தெரியூ ஆனா இது வந்து அப்டி கெடையாது ஆ மாறி மா மாறி வருது ஆனாலுமே டு அவுங்க வயித்து பொழப்புக்காக வராங்க ஆ அவுங்குளுக்கு வந்து இங்க சாப்பாடு மத்தது எல்லாருமே செரிங்க ஊர்காருங்க வந்து நறைய எடத்துல வந் து அன்னதானோ பண்ணுவாங்க அந்த ரெண்ட் நாளு இப்ப அவுங் க வந்து யாரூ கஷ்டப்படக்கூடாது அப்டின் சொல்லிட்டு ஆ அங்கங்க அன்னதானோ வச்சிருப்பாங்க அவ் ங்குளுக்கெல்லா சாப்பாடு ஃப்ரீயாவே தா குடுப்பாங்கங்க ஆனா ஆனா இது ஆமா அதே மாரி என்ன ஒரு சின்ன வருத்தோ அப்டின்னா ஆ அம்மனுக்கு கண்டிப்பா இன்னூ ஆ கடா வெட்டுறது இந்த மாரி நடக்கூ ரொம்ப அதிகமா நடக்கூ அது கொஞ்சோ கஷ்டமா இருந்தாலு அது த அந்த சாம்பிரதாயோ அப்டின்றதுனால நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அது சம்பரதாயத்த நம்ம வந்து ஒன்னு பண்ண முட் யாதுல அது வந்து பாரம்பரியம்ல அது எந்து மாது விலங் கள் அப்டின் சொல்லிட்டு சில பேர் பாப்பாங்க அது உயிர அப் அப்டி பாத்தா அப்டி சம்பிரதாயத்துக்கு வந்து நம்ம வந்து குடுத்து குடுத்துதா ஆணூ அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க கூடாது ஏனா உணவு அப்ப நம்ப சாப்புட்றதில்லையா அசைவம் சைவம் அப்ப அது அது போலதா அது சம்பிரதாயத்துக்கு குடுத்துதானே ஆவணூ கண்டிப்பா அது நல்ல ஒரு இதுதா நீங்களூ உங்ளோட திருவிழாக்கு ம் எல்லாரூ எனக்கு அந்த மாரி பெய்ங்க அ கண்டிப்பா அப்டில்ல அப்டி கண்டிப் பா அது உங்களுடைய அவுங்ளோ தனிப்பட்ட விருப்போ அத நம்ம வேணானு சொல்லலா எது பண்ண முடியாது தனிப்பட்ட விருப்போ வேற அத நம்ம இது பண்ண முடியாது இருந்தாலு அந்த ஆடு மாடுகளாக இருக்கட்டூ இல்ல மத்த அசைவ அந்த ப்ரியர்களாக இருட்டவுள்ட கோழிகளாக இருக்கட்டூ எல்லாமே சாப்டக்கூடிய உணவா பாருங்களே அதேன்
ஆமா
இல தல குள அந்த மாரி சைவத்தத்தானே சாப்டுது அதுவே அப்ப எதுமே சைவோ அசைவோ அப்டின்னு உலகத்துல எதுமே இல்ல இப்ப மனிதனே கூட சைவமா அசைவமா அப்டின் சொல்ல முடியாது எல்லாமே கடவுளோடைய படைப்பினோந்தா அது சின்ன ப எலையிலருந் தலையிலருந்து ஒரு சின்ன பொருள் வந்து கண்ணுக்கு தெரியாத பொருள் வரைக்கூ பாக்டீரியா எல்லாமே ஒரு உயிரனந்தா அப்ப அப்டி இருக்கையில எல்லாமே ஒன்னுக்கொன்னு இணைஞ்சவுங்க நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போ அ ஒவ்வொருத்து இவ ஆ ஒன்னு கு அதாவ் ஒவ்வொண்ணுக்கு ஒண்ணு இணஞ்சித் அப் சொல்லி படிச்சிருப்போ ஒவ்வொன்னொ ஒண்ணு சார்ந்து வாழு ப்பிட்தா ஒருத்தர ஒண்ணு சாப்பிடு ஒரு சின்ன பூச்சிய வந்து ஒரு புழு சாப்டோ அது புழுவ வந்து காகஞ் சாப்பிடு இப்பிடி அதே போலதா அங் அந்த சார்ந்த ஒட்டுணி அந்த வாழ்க் கைல வந்து எல்லாமே சாப்பில்லா அது ஒன்னு தவறில்ல அது உ உருப்பம் அதுக் கோச நம் வந்து விருப் பத்த நம்ப வுட்டுகுடுக்க கூடாது அவுங்க விருப்பத்த அவுங்க ஃபாலோ பண்ணுவாங்க அத நம்ம ஏத்துக்கணு உன்னொருத்தவங்க இருப்பவங்க அது அவுங்களோட அது வந்து சுதந்திரோ அது வந்து ஒருத்த ஒரு மார் நெனைக்லா இருந்தாலு அந்த எடத்ல சகிப்பு தன்மையோட நம்ம போயர்னோ ஒரு பாரம்பரிய த்த அது வந்து கடைபிடிக்கிறாங்க அப்டின்னே சொல்லலா அதே போல இத மட்டு பாருங்களே இந்த கோயில் திருவிழா அத்த பத்தி நம்ப பேசுனோ அப்ப இந்த மாரி பொங்கல பாருங்களே எவ்ளோ அழகாருக்கோ பொங்கல் விழால்லா கிராமத்துல அவ்வளோ அழகாருக்கு அதுவு இந்த புதுப்பானையில பொங்கல் இற்றது அ அதுவு அந்த மொத நாளே அந்த மஞ்சள்லா வாங்குவோ அந்த மஞ்சளு அந்த புதுப்பான இதெல்லா மொத நாளே சந்தைகள்ல போய் வாங்கி அதெல்லா பெய்ன்ட்
ன நெறைய பேரு என்ன பண்றாங்கன்னா இப்ப நாங்கல்லா வந்து ஊரு பா ஊர விட்டு ஊர்லதா வந்து பொங்கல் வெக்கிறோ மத்தவங்க என்ன பண்றாங்க இப்ப அ அதையு மாத்திற்றாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏத் தமாதிரி செய்றாங்க நானே பாத்தே அவுங்க வீட்லியே செ ஞ்சுட்டு வந்து அம்மனுக்கு சாத்திற்றாங்க நாங்க அப்படியெல்லா கெடையாது நாங்க அங்க்யே கோயில்யே வந்து வெறகுலிர்ந்து எல்லாமே எடுத்துட்டு வந்து நாங்க அங்கியே பொங்க வெச்சி தா அம்மன் னுக்கு வெப்போ ஆன சிலர் என்ன பண்றாங்க அவுங்க வீட்லியே செஞ்சு எட்த்துட் வந்தற்றாங்க சின்ன சின்ன பானையில வெச் டு வந்துட்டு அம்மனுக்கு சாத்திட்டு போய்றாங்க அ அப்புடியு கத்துட்ருக்காங்க எவ் எந்த அளவுக் கு ஈஸியா செய்ய முடியுமோ அந்த மாரி செஞ்சுட்டு போறாங்க
இல்ல சில விஸ் சில குறிப்பிட்ட விசியத் த்த அது அவுங்களுட ஏதாச்சும் ஒரு முக்கிமான வேலையா இருக்லா எதாச்சும் ஒன்னு இருக்லா ஆனா பாரம்பரியத்த விடகூடாது அது வந் யாரோ ஒருசில ஒருத்தராஞ்சு பாரம்பரியங்கள கடைபிடிக்கனோ அது இல்லேன் நம்ப சொல்ல வர்ல இல்ல ஒரு சிலவு அவுங்களோட் கன்வீனியன்ஸுகள டைம் அந்த விதத்துல வந்து கொஞ்ச சீக்கிரம் முடிச்சற்லா அப்டிங்றகோசரோ அந்த மாத்ரி பண்ணா பண்ணுவாங்க ஆனா பாரம்பரியமா என்னனு எனக்கு செரியா தெரியில இர்ந்தாலு அது அவுங்கவுகங்களோட இத பொர்த் சம்பந்தப்பட்டது
ஆனா அங்க வந்து அம்மன் கிட்ட நம்ம அந்த கோயில்ல வந்த அது பாரம்பரியோன்றத விட நம்ம வந்து நேரத்த ஒதுக்குறோங்க மத்தவங்ளோட வந்து அங்க இருந்து இப் எல்லா நேரமு மு எல்லாரோடியு நம்ப இருக்க முடியாது இல்லையா ஆனா இந்த மாரி இப்ப பண்டிக நேரத்ல இந்த மாரி பொங்கல் வெக்கிற நேர்த்ல எல்லா ருமே சொந்த பந்தங்க எல்லாரோட்மே சேந்து நேரத்த கழிக்கணுன்றதுக்காகயு இதெல்லா ஏறுபாடு பண்ணியிருக்காங்க நீங்க அதையே வந்து வீட்லியே பொங்க வெச்சிட்டு வந்து சாமி கும்டுட்டு நீங்க களம்பறதுக்கு ஆ அதுக்கு செய்யாம ஆ அதுதா எல்லாரு சேந்து இருக்கனோ அப்டின்றித்துக்காக மட்டுந்தா இந்த மாரி ஒரு எல்லாமே வெச்சிருக்
காங்க சிறு திருவிழாக்கள் இந்த மாரி விழாக்கள்னாவே அது ஒற்றுமை மகிழ்ச்சி ஒரு ஆனந்தோ இது எல்லாமே கலந்தத் தான புரிதா இல்லிங்ளா அப்ப அந்த நேர்த்துல வந்து நம்ப எதோ வெ நீங்க சொ சொன்ன மாரி எதோ ஒண்ணுட்டம்ப பண்ணிட்டு வந்து அந்த சரத்து மாரி அத முடிச்சிட்டு போறது வந்து அது தவறான ஒரு விஸியமா தா தெரி யுது சொல்ல போனா எதாவ் ஒரு சில பேரு அப்பின்ன மாரி பண்ணலா இர்ந்தாலு அந்த மகிழ்ச்சிய வந்து நம்ப கொண்டாடனு இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த மாத் கிராமங்களா இருக்கட்டு எல்லா நாளு அன்றைய் காலகட்டத்துல குறிப்பா இந்த இருவது வருடங்களுக் முன்னாடில்லா அப்படி ஒவ்வொரு ஊரு க் கிராமங்கள கொண்டாடுவாங்க கூட்டோ கூட்டமா அதோட் நண்பர்கள் வீடுகளுக் போவாங்க அது உறவினர்கெல்லா மெய்னா
இருக்குங்க சில சில இடங்கள்ல வந்து ஆஹ் பெரிய பெரிய கோ அ இத்லெல்லா நடப்பாங்க பாத்தீங்ளா எனக்கு அத சொல்ல தெரில பெரிய க கொம்பு மேல நின்னுட்டு நடந்து வருவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியில ஆ கால் வந்து கால்ல கட்டிட்டு அந்த கொம்புலயே நடந்து வருவாங்க அத அதெல்லாமே இந்த திருவிழா ஆ எனக்கு அது பேரு செரியா ஞாபகம் வர்
ஆ ஆ எது இந்த திருவிழாக்கள்லையா இல்ல இந்த மாரி இந்த இது சாகசம் காமிக்கிறவங்க அந்த மாதிரியா
இல்ல இல்லங்க திருவிழாலதா திருவிழாவிலயே அவங்க அப்படிதா நடந்து வருவாங்க ம் பெரிய பெரிய அதுல வந்து ரொம்ப நாளா ஒரு அங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க அத நடந்து வரதுக்கு கூட வேண்டுதல் பண்ணிட்டுதா அம்மன் கிட்ட அந்த மாரி கொம்பு கட்டிட்டு அந்த கொம்புல ஒரு பில்டிங் ஹைட்டுக்கு கொம்பு கட்டிட்டு அந்த அது மேலே நடந்து வருவாங்கங்க
ஓ ஆ அ ஆ கண்டிப்பா ஓ புரிது புரிது ஆ இந்தமாரி ஒயரமா ஒரு இது கட்டு காலுக்கு கட்டிக்கிட்டு நடப்பாங்களே அந்த மாரியா அந்த பயன்பாடு ஆ அது சில எடங்கள்ல அந்த பண்பாடு இருக்கலா ஆமாங்
ஏ அது வேண்டுதல்தா அ எதோ வேண்டி அவங்க அந்த மாரி ப்ரா ஒரு வாரமா பிராக் டிஸ் பண்ணி அப்படி நடந்து வராங்க சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே அவங்க அவங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி கட்டிட்டு அ ஆபாக்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாதா இருக்கு அட என்ன இருக்குது நட ந்து வந்தர்லான் ஆனா அந்த கஷ்ட நம்ப ப நடக்கறவங்களுக்குதா
தெரியு கண்டிப்பா கண்டிப்பா எதுமே வந்து நம்ப நம்ப நீங்க சொல்ற சரிதாங்க ஏன்னா எதுமே நம்ப சைடு யோசிச்சோ அப்டின்னா நமக்கு அதுதா தெரியு அதுவே ய அதாது அடிபட்டவங்களோட பக்கத்துல இருந்து பாக்கணு யாரு அந்த செயலை செய்யறாங்களோ அவங்களோட மனச நம்ம இருந்து பாக்கணு அப்பதா அந்த உண்மையான அவங் களோட வலி வேதன தெரியு இப்ப வந்து நம்ப இருக்கோ அப்படினா நம்பளவிட கீழ இருப்பாங்கன் சொல்ற அவங்களோட அந்த உண்மையான துயர் துன்பத்த நம்ம யோசிச்சாதா ஓ நம்ம இப்டி இருக்கோ அப்டிங்றது நமக்கு புரியிறு நமக்கு மேல இருக்க வங்களோட பாத்தோ வெச்சுகோங்ளே ஐயோ அவுங்க நம்மளவிட அதிகமா எல்லா
நம்ம நிம்மதி தாங்க போகு நம்ம நிம்மதி தா போகு அந்த மாரி இல்லாம இந்த மாரி இது
ஏற்றுக்கொள்ளக் கூடிய ஒரு விஷயம் தாங்க
ரொம்ப நன்றிங்க உங்களோட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட பேசனது எனக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சிய குடுத்துச்சி நல்ல பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டே கண்டிப்பா நன்றி நன்றி தோழரே நன்றி இதான் இதான் ஆ